பேஸ்லாம
ஆ பேசலாங்க ஐயா சொல்லுங்க சொல்லுங்க
இப்போ நா வந்து நம்மளோட டாபிக் என்னன்னா இப்போ நம்ம சுற்றுலா பயணிக்கு போய்ருப்போ அதாவ்து சுற்றுலா வென்றால் நம்ம சின்ன ட்ரிப்பு மாரி ஏதாவ்து போய்ருப் போ தோழரே
அ புரிகிறது புரிகிறது சொல்லுங்கள் சொல்லுங்கள்
சமீபமா நா இந்த ஒரு ஆறு ஏழு மாதங்களாக சமீபமா நா எந்த சுற்றுலா பயணிக்கு போனதில்ல சிறு பயணத்துக்கு போனதில்ல நீங்க எங்கேயாவ்து போயிருக்கிங்களா அத பத்தி
அ நானு என் நண்பர்களு தஞ்சாவூருக்கு சென்றோ
அங்க சென்றால் அந்த தஞ்சாவூரு மக்கள் வந்து அருமையா அருமையானவங்க எல்லாரு ஆ ஆமா அப்டிதா அப்டிதா அ விருந்தாளிம் போல் கவனிக்காமல் தன் வீட்டு உறுப்பினராக கவனித்து நன்று
அதாவ்து அதாவ்து நீங்க சொல்ல வருவதுன்னா அந்த மக்கள் வந்து அவர்கள் வீட் டு மகன் இல்லை என்றால் அவர் வீட்டு த அ தம்பி அண்ணன் அ பிள்ளைகள் போல் பிள்ளைகள் போல பார்த்து கொண்டார்கள் என்று சொல்ல வருகிறீர் நீங்கள்
அதைதான் நான் சொல்ல வருகிறேன் புரிகிறாத
அ புரிகிறது சொல்லுங்கள் அய்யா
அங்க போய் சென்றவுடன் தஞ்சையின் பெரிய கோயிலைக் கண்டவுடன் என் நானும் என் நண்பர்களும் பிரமிப்படைந்தோம் அது அந்த கட்டடத்தின் பிரம்மாண்டம் மற்றும் அழகு அழகை கண்டு மெய் மலந்தோ
வாவ் அப்பறோ
அப்பறோ அது அந்த கோவிலை கொஞ்சோ சுத்தி பார்த்து மியூசியம் அப்பறம் சில இடங்களுக்கு சென்று சுத்தி பார்த்து ஒரு மற க்க முடியாத அனுபவங்களை பெற்றோ
ஒ நீங்கள் நீங்கள் அதை நின்று புகைப்படம் எடுக்கும் பொழுது ஏதாவ்து அவர்கள் கூறினார்கள
அதற்கு யாரு கூறினார்கள்
இல்லை என்றால் அவர்கள் அதை கவனித்துக் கொண்டார்கள் அது தஞ்சை கோயிலை கவணித் து கொள்கிறேல் யார்களாரு இருந்தார்களா
நீ சொல்றதே எனக் புரியல
அதாவது வந்து தஞ்சை கோவிலில் வந்து கவனித்துக் கொள்வார்கள் பராமரிப்பார்கள் அல்லவா
ஆமாம்
அவர்கள் யாராவது நீங்கள் புகைப்படம் எடுக்கும் பொழுது உங்களை புகைப்படும் எடுக்க வேண்டாம் என்று
அப்பிடியென்றால் யா அப்டியெல்லா யாரும் சொல்ல மாட் டார்கள் ஏனென்றால் அங்கு வரவர்க அனைவரும் ஃபோட்டோ எடுக்க தான் வரார்கள் அதனால்தான் யாரும் இப்டி சொல்ல முடியா
அது உங்களுக்கு மறக்க முடியாம நினைவா இருந்துதா
ஆமாம் ஐயா அங்க நண்பர்களுடன் ட்ரெயின் சென்றது அவர்குளுடன் கா சந்தோஷமாக பேசியது வாங்கி சாப்ட்டது எல்லாம் ஒரு மறக்க முடியாத அனுபவம்தான் ஐயா புது நண்பர்கள் புது அனுபவம் மறக்க முடியாதுதான்
ஆ நன்றி நன்றி நீங்கள் பயணம் செய்யும் போது என்ன தடைகளை நீங்கள் எதிர்கொருவீகள் எப்புடி இருந்தது அது அதை கூறுலாமா கொஞ்சம்
தடை அதை உடை ஒரு சரித்திரம் படை என்று நம் தலைவர் அஜித் குமார் சொல்லி இருக்கிறார்
ஆ
சொல்லலாமா
இல்ல சொல்லுங்கள் ஐயா நீங்கள் வந்து சொல்லி விட்டீர்கள் அப்பறமா வந்து நான் தடையை மட்டும் தான் கேட்டேன் நீங்கள் தடையில் சரித்திரம் என்றால் சொல்லிகிறீர்கள் பரவாயில்லை இட்ஸ் ஓகே நீங்கள் சொல்லுங்கள் அது இது நான் கேக்க வருவதில்லை என்றால் நீங்கள்ளு போவும் போவும் எடங்களுக் கு வந்து எனக்கு தெரிஞ்சு அது பப்ளிக் ட்ரான்ஸ்போட்டாகதான் இருக் கும் என்று நான் நெனைக்கிறேன் அதில் அதில் போவு அதில் அதாவது நான் சொல்ல வருவதை கேளுங்கள் அப்போ நீங்க போகும் பொழுது உங்க பயணம் எப்பிடி இருந்தது அதாவது நீங்கள் பயணிக்கும் பொழ்து எதை பார்த்தீர்கள்
அனைய அழகான விஷ்யங்களை கண்டேன் கண்டு மகிழ்ந்தேன்
ஆ கண்டு மகிழ்ந்தீர்கள் கண்களுக்கு மிகவும் ரம்மியமான காட்சிகளை கண்டீர்கள் என்று நான் நெனைக்கிறேன் உண்மையாக ஐயா ஆ அதாவது நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் நம் வந்து ஒரு சிறுவர்களுடன் ஒரு ஐந்தாறு பேர்களுடன் நம் சேர்ந்த நண்பர்களுடன் தெரியாதவ்ங்குளோ தெரிந்தவ்ங்குளோ அவருடம் பயணம் செய்யும் போது ஒரு இனிமையாக இருக்கும் அதாவ்து இது ஒரு புதுவிதமான பயணமாக இருக்கும் என்று நான் நெனைத்தேன் அது மனதுக்கும் ரொம்ப நன்மையாக இருக்கும் இனிமையாக இருக்கும் ஏனென்றால் சில வந்து எப்டி சொல்றதுனா சில சில மூமெண்ஸ் வந்து அன்ஃபார்ச்சுனேட்டா நடந்தாலு அது வந்து மெமரிபள் ஃபாரெவரு ஆ ஃபாரெவரா இருக்கு சொல்ல போனா ஆ அந்த மாரி எதனா நிகழ்ச்சி இருக்கா உங்களுக்கு அதுல எதனா நகச்சுவையாக எதாது ஜோ காமடியா
நறைய நடந்தது அதுல் இல்ல
ஒன்று இரண்டை சொல்லுங்கள்
நகைச்சுவையாக என்ன நடந்தது
அதாவ்து நீங்கள் அங்க செல்லும் பொழுது எதாவ்து விலங்குகள் உங்கள் பொருள்களை எடுத்து விட்டதா இல்ல கொரங்குகளோடை நீங்கள் விளாட்னீங்களா
குழு குரங்குளுடன் யார்ன்னா விளயாடுவார்களா
அதாவ்து அதாவ்து நான் சொல்ல வருகிறேன் அதர்ச்சியாக நானும் பயணம் போயிருக்கிறேன் நானும் பயணம் போயி வெளியூரு அதாவ்து எங்கள் ஊர் ஆந்திரா வைய்யா அதில் பயணம் சென்று போகும் பொழுது அதாவ்து பயணம் எதில் சென்று போவோமென்றால் பெரும்பாலும் நாங்கள் வந்து ந கனரக வாகனம் அதில் தான் செ போவோம் அதில் போகும்பொழுதே நாங்கள் பஸ்லருந்து போகும்போது அந்த ஜன்னல் சீ ட்டென்றது ய யாருக்கு குடுக்க மாட்டே நா தா போய் ஒக்காந்துப்பே ஏனா ஜன்னல் சீட்டு வந்து நம்மளுக்கு அப்பப்போ வந்து உடல்நிலை சரியில்லாதப்போ வாந்தி வந்துரு டக்குன்னு எத்தலா அதே மாரி அந்த மாரி ஜன்னல் சீட்ட வந்து யாருக்கு குடுக்காம நம்ம போய் எத்துலா இந்த மேரி ஆ தூய தமிழ் தானய்யா தூய தமிழ் இல்லை சாதா தமிழிலும் பேசலாம் அது பிரச்சனை இல்லை கேளுங்கள்
நீங்கள் மாற்றி மாற்றி பேசுகிறீர்கள் எனக்கு குழப்பமாகிறது
ஆ செரி செரி செரிய்யா நான் முடிந்தளவு பேச ட்ரைப் பண்கிறேன் அதாவ்து என்னவென்றாலு ஆ அந்த குரங்குகள் வந்து சேட்டை செய்கிறது அந்து டோல்டெட் என்று ஒரு டெல் டோல்கேட் இருக்கும் உங்களுக்கு தெரியுமா
டோல்கேட் ம் ம் புரிகிறது
டோல்கேட் ஆ அந்த டோல்கேட்டிடம் செல்லும் பொழுது இந்த பேருந்து கனரக பேருந்து வந்து நின்று விட்டது ஏனென்றால் டோல்லெட்டில் வந்து அவைகள் சில பேப்பர்களை குடுத்து சரி செய்து பார்ப்பார்கள் இல்லை என்றால் காசு குடுப்பார்கள் என்று நெனைக்கிறேன்
காசு குடுப்பார்கள்
ஆ அப்போ வந்து அது ஒரு சின்ன பிரேக் மாரி இருக்கு ஐயா அப்போ என்ன ஆகுனா அந்த கொரங்குங்கள்லா வரு அந்த கொரங்குகள் வந்து நான் வந்து எனக்கு வந்து மறக்க முடியாத நிகழ்ச்சி என்னவென் ன்றால் நான் தண்ணி குடிக்க வந்து ஒரு ஒரு வாட்ரு பாட்லை வைத்திருந்தேன் அதை வந்து அதை வந்து நான் குடித்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு கொரங்கு அந்த ஜன்னல் சீட்டில் நா ஒக்கார்ந்திருந்தத பாத்து அந்த ஜன்னல் சீ ட்ல வந்து என் வாட்டர் பாட்லை புடுங்கி சென்று விட்டது
ஓ மை காட் அருமை அருமை அருமயான நிகழ்வு
நானும் என்ன நினைத்தேன் என்றால் அது பாதி வாட்ரு பாட்லு இருந்தாலும் அது பா ப்பதற்கு சிறிய குரங்காக இருந்தாலும் அவ்ளோ வெயிட்ட அது தூக்கி விட்டது அதுவே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது
ஓ மை காட்டு
ஆ விலங்குகள் விலங்குகள் என்றது பெரும்பாலும் காற்றில் திரியும் காரணத்தினால் அது ரொம்ப பலமாகவும் திடமாகவும் இருக்கு என்று நம் இப்ப எப்டி சொல்றது என்றால் நினைத்து கொண்டிருப்போம் ஆனா நான் உண்மயாக பாத்தது அதுதான்
ஆ புரிகிறது
ஆ அதாவ்து அது தண்ணி பாட்டிலை எடுத்து அது யார் சொல்லி குடுத்தார் என்று தெரியவில்லை அது குடிக்க தொடங்கி விட்டது தண்ணி பாட்டில எடுத்து ஆ எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. பிரமிப் அதாவது, நான் சொல்ல வருவது அது அதுக்கு ஒண்ணும் இல்லை. அதாவது நான் சொல்ல வருவது என்ன ட்றால் அது ஒரு விலங்கு. அது தண்ணீயை எப்டி குடிப்பது என்று தெரியாது யார் சொல்லி் குடுத்திருப்பார்கள் என்றால், முன்னாடி வந்தவர்கள் யாராவது அதுக்கு சொல்லி் குடுத்திருப்பார்கள். அதை குடிப்பதை பார்த்து பண்கிறது அந்த மாரி இருக்கலாம்
வா ஆ இல்ல இல்ல சூர்யே சாப்ட வாங்க. இல்ல இல்ல நா சாப்ட்டு தா இதுக்கே கத்தாதீங்க நா சாப்ட்டே பாப்பா புரிகிறது தோழரே சொல்லுங்கள் சொல்லுங்க
அதுதான் தோழரே அதாவது இதுதான் எங்களுக்கு வந்து மிகவும் மறக்க முடியாம இனிமையா க மிகவும் காமெடியாக இருந்த ஒரு நிகழ்ச்சி அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது நிகழ் இது இருந்தால் நீங்கள் கூறலாம்
அப்படி ஒன்னும் நடக்கவில்லை
அப்பிடியா யா நடக்கவில்லை என்றால் நான் சமீபத்தில் நடத் ப்ப நடக்கும் என்று நான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன் ஏனென் றால் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை நடந்தால் தான் அந்த பயணிகள் வந்து பயணம் வந்து மெமரிபிளாக இருக்கும் என்று நான் நெனைக்கிறேன் அப்பொழுதுதான் நீங்கள் கூறுவதற்கு ஒரு நான் ன்கு நான்கு இல்லன்னா ஐந்தாவது மெமரிகள் லிருக்கும் எப்பொழுதும் மெமரிகளை சேர்த்து சேர்ந்து வைப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன் உங்களுக்கு நேரம் கெடைத்தால் நீங்களும் சென்று போருங்கள் அந்த மாதிரி சுற்றுலா பயணிகளுக்கு
சுற்றுஆ அதாவது நம்மள் வாழ்விக் வாழ்க்கையில் பயம் அதென்பது பெரும் பகுதியை சார்ந்தது பயணம் என்பது நம்மளுக்கு புது அன்பவம் புதூ ஆ வாழ்க்கை அனுபவங்களும் கற்றுத்தரும்
ஆ மிகவும்
பயணம் என்பது வாழ்க்கையின் முக்கியமான பகுதி அதை நேரம் கிடைக்கும்போதே பய்ணம் செய்ய வேண்டும் இல்லை என்றால் வாழ்க்கை முழுவதும் வருத்தப்பட வேண்டியதாக இருக்கும்
நீங்கள் சொல்வது நூத்துக்கு நூறு உண்மை ஆமாம் ஐயா நீங்க சொல்றது வந்து இந்த பயணம் பயணம் செய்யும்போது அதில் கொஞ்சம் இனிமையாவும் தனிமையும் தனிமையாக பயணம் செய்யும்போது இன்னும் இனிமையாக இருக் கும் ஏ என்றால் நாமு குழுவுடன் பயணம் செய்யும் பொழுது குழு உடன்இருக்கும் பொழுது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் பத்தாத குறைக்கு வந்து சில ரெஸ் தே ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷ்ன் இருக்கும் அதை வந்து ஃபாலோ செய்ய வேண்டும் நான் கூறுவது ரைட்டு தானய்யா அதுவும்த் தனிமையாக போனால் என்றால் அது ஒரு இனிமையாக இருக்கும் பயணம்
தனிமையில் இனிமை காண வேண்டுமய்யா அப்போதான் வாழ்க்கை சிறப்பாகயும் இருக்கும்
வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நம் தனிமையில் இருக்கும்பொழுதுதான் நம் தன் தன்த்தைமை நமளுக்கு தெரிய வரும் என்று நான் நினை கிறேன் நீங்கள் என்ன சொல்ல வருகீரேரய்யா
ஐயா நண்பர்கள் என்பது வாழ்க்கையில் மிக முக்கியமானவர்கள் ஐயா நம்ம வாழ்க்கையில் வாழ்க்கையே புரட்டி போட்டாலும் நண்பர் நண்பர்கள் நம் கூட இருந்தால் வாழ்க்கையே நாம புரட்டி போட்றலா என்று நினைக்கலாம் ஐயா
ஆமாமையா நீங்க சொன்னது என்னமோ நூத்துக்கு நூறு உண்மை நீங்கள் சொல்றது இது நண்பர்களுடன் கூட இருந்தால் அதாவ்து நிகழ்ச்சி ஏதாவது ஒரு நிகழ்வு நடந்தாலும் அது வந்து நண்பர்களுடன் இருந்தால் நம்பளுக்கு பெரும்பாலும் வேற நேரம் போவது தெரியாது பேசும் நேரமும் தெரியாது
அதாவது ஒரு வாரம் ஃபுல்லா கடுப்பா போனாலு ஃப்ரெண்ட்ஸோட ஒரு நாளு அந்த க கேங்கா மீட் பண்ணும் போது எல்லா க எல்லா ஸ்ட்ரெஸ்ஸும் போய்டு
ஒரு ஒரு மாரி மன நிம்மதியாக இருக்கும் மனரம்யமாக இருக்கும் அடுத்த வாரமும் எப் எப்பொழுதுதான் நான் நண்பர்களுடன் சேர்ந்திருப்போம் என்று ஒரு ஏக்கமும் இருக்கும் என்று நான் நெனைக்கிறேன் ஐயா
ஆமாம் ஆனால் எல்லாருக்கும் ஒரு ஒரு இட்டியாரு வேலயால் போய்விடுவார்கள்
ஆ செரிங்கய்யா செரிங்க இவ்ளோ நேரம் நீங்கள் பேச்சி கொண்டிருந்தது ரொம்ப இனிமையாகவும் நன்மையாகவும் இருந்ததையா நம்மள் நேரம் முடிந்து விட்டது நா நெனைக்கிறேன் மீண்டும் இன்னொரு கால்கராக நான் காத்திருக்கிறேன் ஐயா மீண்டும் சமயம் கிடைத்தால் பேசலாம்
ஓகேங்கயா நன்றி வணக்
நன்றி நன்றி